ஹலோ
ஹலோ வணக்கம்
ஆஹ் வணக்கம்ங்க கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க அஹ் சொல்லுங்க இனிக்கு நம்ம எந்த ஆஹ் விஷயத்த பத்தி பேசலாம் எந்த தலைப்ப பத்தி பேசலாம்
இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பயணம் பத்தி பேசலாங்க
சரி ரொம்ப நல்லது ரொம்ப சந்தோஷமான விஷயம் பயணம்ன்னனு சொன்னாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடும்ல்ல சின்ன வயசுலேந்தே ஆஹ்
ஆஹ் பயணம்ங்கிறது வந்து வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு இதா தானே இருக்கு பயணன்றது வந்து ஒரு மகிழ்ச்சி தானேங்க
ஆஹ்
ஒரு இடத்துல இருந்து இந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்டின்னா நெறையா புதிய புதிய அனுபவங்கள்லாம் கெடைக்கும் புதுஷா புது சா நாலு பேர பாப்போம் இந்த மாரி நே நெறையா புது புது கலாச்சாரம்லாம் தெரிஞ்சுக்கிருவோம் நெறைய நமக் இப்போ வந்து பயனுன்றது வந்து நமக்கு நெறைய வாழ்க்கையில வந்து நல்ல புத்துணர்ச்சி குடுக்கும் ஒரு நல்ல பாடங்கள் கற்றுக் கொடுக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா பா அது மட் மட்டும் இல்லாம இப்போ ஒரு இடத்துலயிந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போறோம் வச்சுக்கோங்க நம்ம உள்ளூருக்குள்ளயே இல்ல உள்ந உள்நாட்டுக்குள்ளயே அப்டி போறோம் அப்டின்னாக்க அங்க மொழி பிரச்சனகள் இருக்காது நம்ம வாங்கி எத பண்ணனாலும் பண்ணி க்கலாம் ஆனா நம்ம அஹ் மாநிலத்த விட்டோ இல்ல நம்ம நாட்ட விட்டோ தாண்டி வெளியில போறோம் அப்படிங்கிறச்ச அங்க மொழி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அத நம்ம எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்க நமக்கு குடுக்கும் அந்த சமாளிக்கிறதுக்கான அந்த திறமயை நமக்கு கற்றுக் குடுக்கும் இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம திறமய வளக்கறதுக்கும் ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில ஒரு திறமய நமக்கு நமக்கு சொல்லாமலேயே இயற்கைய வளர்த்து குடுக்குது அப்டின்னு சொல்லலாம்
ஆமா இப்ப பைய ணத்தோட ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா
உம்
இப்போ வந்து நிறையா பேருக்கு வந்து பயணம் அதாவது டிரவல் பண்ணா தான் அவங்களுக்கு மனம் அளுத்தோம் இதெல்லாம் எ இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க நல்ல ஒரு அமைதியும் ம மகிழ்ச்சியும் கிடைக்கிது அஹ் குடும்பமா ஃப்ரெண்ட்ஸோட இல்ல ஃபேமிலியோட இந்த மாரி எல்லாம் சேந்து நம்ம போனோன்னா இந்த பயணத்துல வந்து நம்ம நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி கெடைக்குங்க
கண்டிப்பா கண்டிப்பா மகிழ்ச்சியோட சேர்த்து இப்ப நிறைய மன இருறுக்கங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இப்ப குடும்பத்திலயே காலையில போறோம் வேலைக்குதான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க பிள்ளைங்கள் எல்லாம் ஸ்கூலு காலேஜுன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பேசுறதுக்கு அதிக மான அஹ் நேரம் ஒதுக்கறது இல்ல கிடைக்கறதும் இல்ல இப்ப இருக்கிற விரைவான ஒரு காலகட்டத்துல காலையில போனமா நைட்டு வந்தோமா சாப்ப படுத்து தூங்கினமா மறுநாளைக்கு எல்லாம் ரெடி பண்ண அதே மாதிரிதான் நம்மளோட மைண்ட செட் அதாவது எண்ணங்களும் இருக்க தவிர்த்து இந்த மாதிரி பயணங்கள் போறச்சு மனம் விட்டு நிறைய நேரம் கிடைக்கிறதுனால பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய கிடைக்குது அப்படி இருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் மனசுக்குள்ளேயே நம்ம வச்சு விட்டு இருப்போம் இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நம்ம கூட இருக்கிறவங்களா இருந்தாலுமே அதெல்லாம் பேசி சரி பண்ணிக்க கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இந்த பயணத்தை நம்ம பாக்கலாம் உம்
ஆமாங்க இப்போ பயணத்தில்ல பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் இப்போ நம்ம வெளியில் ூப் போறம் அப்படின்னு சொல்லும்போது அ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் நமக்கே வந்து இப்ப ஒரு நம்ம என்ன பண்ண காலையில எழுந்திரக்க சமைக்கஸ்கூலுக்கு அனு இப்போ வீட்டு வேலை பார்க்க இப்படியே நமக்கு போயட்டுருக்கும் போது திடீர்னு நம்ம ஒரு டூர் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அது ஒரு தனி விதமான சந்தோஷத்தை சரண அது எப்படி பாத்தீங்க மனசில் வந்து ஒரு அழுத்தம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஒரு ட்ராவல் போயி்ட்டு வந்தாவே மனசு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்ங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதோட இல்ல புது புது நண்பர்களை பார்க்க சான்ஸ் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்குது புது கலாச்சாரத்தை நம்ம பாக்குறோம் இல்லையா இப்ப நம்ம ஒரு கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்ப வேற ஊருக்கு போகும்போது அவங்களோட கலாச்சாரம் எப்படி அதை ஏன் அப்படி பண்றாங்க அவங்களோட வழிபாட்டு முறைகள் எப்படி அவங்களோட உடை ஆடை அடி அணிற விதம் அதெல்லாமே பார்த்தா உணவு முக்கியமா அவங்களோட உணவின் சுவை நம்மளோட உணவின் சுவை வேற மாதிரி இருக்கும் அவங்களோட உணவின் ச மாதி இருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரிய வரும்பொழுது மனசு நீங்க சொல்ற மாதிரி தானாவே லகுவாயிடுது நம்ம மனசுல ஒரு இருக்கம் இருந்தாலும் நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் மனசு தன்னாலேயே லகுவாயி அ இதனால என்ன ஆகுதுன்னா அ அஹ் விஷயத்த நம்ம பண்ண போறோம் நம்ம திரும்ப வந்து நம்ம வீட்டுல வந்து நம்ம நார்மலா காலையில எழுந்துக்க போறோம் வேலைக்கு போ போறோம் அப்படிங்கறச்ச ஒரு உற்சாகத்தோட பண்ணக்கூடிய பண்ண முடியுது அந்த வேலையெல்லாம்
உம் ஆமாங்க ஆமாங்க
ஆஹம்
இப்போ வந்து பயணம் ற வந்து இப்ப பக்கத்திர பக்கத்திர நம்ம போறதை விட கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு டெம்ம்புள் கோ இந்த மாரி நம்ம போகும்போது இன்னும் கொஞ்சம் புதுசான ஒரு புது ஊர் க்கு போவும்போது புது இடத்த பாக்கும்போது அது வந்து ஒரு விதமான ஒரு அனுபவமாருக்கும் அங்க உள்ள புதுசு புதுசுலாம் பாக்கும்போது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த டெம்பிளுக்கு அப்படின்னு சொல்றீங்க அந்த மாதிரி நம்மளோட ஆஹ நம்ம என்ன பின்பற்றறோமோ அதை அந்த மாதிரி வேற ஊர்ல இருக்கிற வழிபாட்டு தலங்களுக்கு நம்ம கூட்டிட்டு போகும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு உ என்ன சொல்றது அஹ் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அதே சமயங்கள்ல அஹ் வழிபாட்டு முறைகள்ல அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வருது அந்த மாதிரி அஹ் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இத வெறும் வந்து ஒரு அ பயணம் அப்டீண்ற ஒரு இடத்துலருந்தது இன்னொரு இடத்துக்கு மட்டும் போறோம் அப்டிங்கற மாரி பார்காம நிறைய பிரிண்ட்ஸ் கிடைக்கறாங்க நிறைய சுற்றுச்சூழல் இயற்கையை நிறைய பாக்கறோம் அந்த மாரிலாம் எப்படி அமைஞ்சிருக்குங்கறத பார்த்து நம்மளே நம்ம வியந்து போறோலியா அதுவும் ஒரு புது அனுபவம் தான் நமக்கு
நமக்கு பார்த்திங்ன்னா ரொம்ப ஹார்டாருக்கும் ட்டி அந்த மாரி போ எப்போதும் அங்க ஃபேன் கூட இருக்காது அவ்ளோ கூலிங் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப க்கிளைமேட் நல்லா இருக்கனால நமக்கு வந்து இங்கே இருந்துடுலாமா அப்படின்ற அளவுக்கு கூட இருக்கு அங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் பார் தின்னா அப்டியே ஃப்ரெஷ்ஷா ஒவ்வொன்னும் நம்ம புதுசு புதுசா பாக்கும்போது இங்கே இருந்துடலாமா அப்படின்ற அளவு கூட சூழெல்லாம் இருக்குது ஒரு சில இடங்கள்ல்லாம்
உம்ம் கண்டிப்பா கண்டிப்பா
உம்ம்
அதுனால நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கைய நம்ம சம்பாதிக்கிறத கொஞ்சம் இந்த மாதிரி சுற்றுலாக்கு பயணங்களுக்கு அப்டின்னு கொஞ்சமா சேமிச்சு வைக்க ஆரம்பிக்கணும் எல்லாருக்குமே சேமிப்பு அப்டிங்கற பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் அதுல வந்து ந்து வெறும்் எதிர்காலத்துக்கு மட்டும் சேமிச்சு வைக்காம இந்த நிகழ்காலத்த வந்து நம்ம சந்தோஷமா வாழ்ந்தாதான் எதிர்காலத்தை நம்ம வந்து சிறப்பா உருவாக்க முடியும் அதுனால பசங்களுக்கும் அதை வந்து நம்ம தனியா வாய்ப்ப சொல்லி தர முடியாது இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாரி நம்ம நடத்தி காமிக்கணும் அதாவது ஒரு சிறு நம்மளால எங்க போக முடியுமோ உடனே அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்படித்தான் போகணுங்கற்து இல்ல பக்கத்துல நம்ம இடத்த விட்டு பக்கத்துல இருக்குற ஒரு சின்ன இடத்துக்கு போனாலே அது ஒரு சந்தோஷம் நம்மளோட நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு நம்பலாம் கண்டிப்பா ஒரு விடுமுறையை நம்பளே உருவாக்கிக்கணும் நமக்குன்னு ஒரு வேலேலிருந்து கொஞ்சம் விடுமுறையை உருவாக்கிக்கிட்டு நம்பளே வந்து வெளிியிடத்துக்குலாம் போயிட்டு வந்தாதான் நமக்கும் ஆரோக்கியம் மன ஆ ஆரோக்கியம் நமக்கும் அதுனால தான் கிடைக்கும் நீங்க
சில நேரங்கள்ள நம்ம ஒரு தனியா ஒரு இன்டர்வியூ போறோம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு தனி நம்பரா ஒரு பயணம் நம்ம போனாலுமே அதுல வந்து ஒரு சில எதிர். ப பலவிதம சவால்கள்லாம் வந்தாலும். அதல்லா நம கடந்து செ. சொல்லும்போது நமக்கு ஒரு அனுபவம் கேடைக்கும் நமக்கு ஒரு வலிமை. அனுபவம் அதெல்லா கெடிக்கும் அதெல்லா நல்லது தானே நமக்கு
கண்டிப்பா.. கண்டிப்பா.. அதுத வாழ்க்கையை உருவாக்கதா வாழ்க்கை பாடம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் தான் வாழ்க்கை பாடம் நம்ம பள்ளிக்கூடத்திலயோ இல்ல கல்லூரிகள்லயோ போய் கத்துக்க முடியாத ஒரு வாழ்க்கை பாடங்கள் இதெல்லா இதுதான் நம்மளோட வாழ்க்கைய வந்து செதுக் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இதுதான் நம்ம வாழ்க்கையை செதுக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள். உம்
இப்போ பயணம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹம் அதாவது இப்போ ஒரு சுற்றுச்சூழல் பார்க்கும்போது நமக்கு இருக்கும் அந்த ஒரு மகி மகிழ்ச்சி ஒரு விளையாட்டு தலங்கள்லாம் நம்ம போகும்போது அந்த ஒரு மகிழ்ச்சி குழந்தைங்களுக்கு க்கலா புதுசு புதுசா அதாவது நம்ம இங்க இருக்கிறத உட வெளியில போகும் போது இந்த விளையாட்டு தலங்கள்ல எல்லா குழந்தைங்களுக்குகெல்லாம் விளையாடும் போது அது ஒரு உற்சாகம். அத நம்ம பாக்கும்போது நமக் ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அதெல்லா ஒரு புதுவிதமான அனுபவங்கள் தானேங்க அதெல்லாம் பார்கக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் போங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான் ம் அதே மாதிரி இப்போ அஹ் பயணங்கள் எல்லாம் போயிட்டு வந்து அதோடய முக்கியத்துவத்தை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க இப்பல்லாம் எப்படி ஆஹ் நம்ம பாரம்பரிய உணவுகள் சாப்பிடுறோம் அதே மாதிரி கோவிலுக்கு போக வழிபாட்டு தலங்கள் ரொம்ப முக்கியம் நம்மளோட க ஹா அ ட்ரெடிஷன் கல்ச்சர்லாம் ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி இப்போ எல்லாருமே அந்த பழங்கால விளையாட்டுகள் சிலம்பம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பழங்கால விளையாட்டுகள்லேந்து எல்லாமே பழங்காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க உணவு முறைகள் உட்பட அப் அப்படி இருக்கச்சு இந்த அஹ் பயணத்தையும் என்ன பண்ணணும் நம்ம ஒரு அஹ் நம்ம நம்ம பிறந்த இப்போ நிறைய பேரு வேற வேற ஊர்ல இருந்து வேற வேற இடத்துல இருந்து வந்திருப்பாங்க அந்த மாதிரி அஹ் நம்ம பொறந்த இடத்துக்கு நம்ம குழந்தைங்கள கூட்டிட்டு போகணும் நம்மளும் போய் பார்த்துட்டு வந்து அதெல்லா அஹ் நம்ம பிறந்த மண்ண நம்ம மிதிக்கும் போது ஒரு சந்தோஷம் உருவாகும் அதை நம்ம அனுபவிக்கணும்
ஆமா ஆமா இப்ப முடிவா என்னன்னா முடிச்சுக்கலாங்க டைம் ஆயிடுச்சு முடிவ பாத்தீங்கன்னா பயணம் வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல அது ஒரு புதுவிதமான அறிவையும் அனுபவத்தையும் மகிழ்ச்சியையும் வரும்
கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நன்றி
ஆஹ் நன்றி